ஓ யா யாம் இன்னு இன்னொரு காலு இன்னோரு காலுக்கிதுடா ரெண்டு கல்றா இந்த கால் பேசி முடிச்சு இன்னு ஒரு கால் வேணு
ஆ புரில
இன்னு ரெண்டு கிதுரா இப்ப இப்போ ஒண்ணு அ இன்னு ஒண்ணு இருக்குது
ஆ இதோட உண்ணு எத்தக்குது உனுக்கு கேட்டே நா
இதோட எனக்கு இன்னு இருவதுக்கிது இப்பதா பத்தே மூஞ்சிக்கிது
முஞ்சிச்சாப் பத்து
பத்து முடிய போது அத்தா இந்த ரெண்டு சேத்தா பத்து
ஆ நீ இன்னா பண்ணு அடுத்த காலு வந்து சுரேசுக்கு பண்ணு
சுரேசுக்குதா அடிக்க போறே பாரு
சுரேசுக்கு பண்ணி பேசு நா சாந்தாக்கு பண்ணி பேசுறே
ஆ
என்னா சொல்ற
சேர் சேரி போடாப்போ
ம் இது பேசிரு
ஆ
முஞ்சிட்டு என்னா
அவுனுங்கல்ல ரூல்ஸூடா ரூல்ஸலா வேற ஃபாலோ பண்ணுவானுங்கோ
யாரு
சுரேஸ்லா
ஆஹான் அப்புல்லா கெடையாதுடா சாந்தா அப்புல்லா பேச மாட்டா
ஆ அவே எக்ஸாமுக்கே போலயான்ட்டா சாந்தா
சாந்தா காலே காலேஜே இது பண்ணா பஃர்ஸ்ட் இயர்லய ரெண்டு அரியர் விழுந்துச்சா
அ
அதுக்கப்புறோ அது அட்டன்ஸ் வாங்கியாலன்னு சொல்லிட்டு சென்ட்ராப்பா ரெண்டாவது இதுவா
அ
அது அப்பறோ அவுங்க மேம் வேற ஃபோன் பண்ணி கூப்ட்டு வாடா நா பேசி விடுறேனு சொன்னாங்கன்னா அதுவு பேசுலாண்ணா இல்ல ச இல்ல மேம் பிரின்சிபல் ஒரு மாரியா பேசுறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்பற காலேஜே கரஸ்ல போட்டு வேலைக்கு போப்போரன்டான் சொல்லிர்ந்தா
அவ வேர எங்கனா ஜாயின் பண்ண வேன்டிதாண்டா வேற காலேஜ்யே இல்லாத மேரி இங்க வன்ட்டாண்டா அவே
அதா நா சொன்னே இந்த காலேஜ்ல வந்து சேந்துர்டா ஹீமலாஜி செகண்ட் இயர்ன்னே
ம்
எங்க மாமா அப்டிதாண்டா சொல்லிந்தாரு இந்து காலேஜ்ல சேந்துரா சேந்துரா பட்ரா ஃபீஸ்கட் நானே கட்டிக்றே நானா இவன் தா கேக்கலையா அங்க வந்து தனியா மாட்டிக்க போறேனு
இங்க யாருக்கறா கம்பெனி மே மேனலயாருக்கிறா
மேனகர்ல யாருமே இல்லையே
ஆ அவனுக்கே கம்பனி இல்லாம தா வந்து சேந்துக்ரா
ம் ம் அதுக்கப்பற பக்கத்துலன்னு சொல்ட்டு எதுவுமே கெடைலன்னு சொல்ட்டு எங்க மேன காலேஜ்லயே போட்டுக்கறா
ஆ
அதா கரஸ்ல போட்டு வேலைக்கு எங்கனா போயிட்டு அப்பற எக்ஸாம் அட்டன் அத பாக்க போறானா த சொல்லிர்ந்தாங்க என்கிட்ட அன்னைக்கி கால் பேசம்போது
ஆ ஆ லவ் லவ்னா பண்ணுகிறானா போய தா போதா இல்ல ஸ்டோரில்லா வித்தியாச இதுவா போட்டுருந்தானே
எப்படா கல்யாண ஆயிச்சு எங்கடா இருக்குறன்னு கேட்டே ஆ கல்யான ஆய்ச்சுரா வீட்டுக்கு
கல்யாண ஆய்ச்சா
ஆ சொல்லவே இல்லயேடான்னே டேய் நா கோயிலுக் கோயிலுக்கு போணண்டா கல்யாணத்துக்கு அப்ப கால்ல கட்டின்னு போணண்டான்னு சொன்னா
ஆ
சேர் சேர்ரான்னு சொன்னே அதா ஸ்டோரிலா போற அப்பற மதிக்கத பேசுனா
ஆ
அப்ப மதி சொல்லவே இல்லையேடா அவன் கூட என்கிட்டனே டேய் அவ எங்களுக்கே சொல்லதா நாங்களே நைட்லா தேடினுடோன்டா நாங்களே நைட்ல்லா தேடித்தன்னா கண்டுபுடிச்சோ சொன்னே அதுக்கப்பற சொல்லவே இல்லையேடா ஸ்டோரி போட்டா அப்பதா பாத்த நானு அந்த பொண்ணு சேரி சேரி இன்னு ஒரு ரெண்டு மாச வாட்டி சா மாட வந்து சொல்லு வந்துரு வேணா
உம்
ஆ அவன் ஆளு வந்து சாந்தால வந்து கிரிஞ் கெளம்பி போய்டுவா போலக்கு பைய
ம்
சேரின்னு சொல்ட்டு அப்பற பவித்ரா கூட இங்கதா சேந்துருக்குதா மேனால
சேந்தது கெடையாது உங்கக்கா காலைல நால்ட்ர மணிக்கு எங்கேயோ போகுது யூனிஃபார்ம் ஒன்னு போட்டுனு அது எதோ அந்த இதுவு படிக்குது போல இருக்குடா
அதே பேசுனா என்ன கலர் யூனிஃபார்மு
எது பைலட்டு யூனிஃபார்ம் போட்டுனு இருப்பாங்க பாரு அந்த மாரி போட்டு இருந்துச்சி ஏர்ஹாஸ்டக்கு படிக்குதா என்னனு தெர்ல ஏர்ஹாஸ்டர்க்கு படிக்குதா என்னனு தெர்ல
அதான் கேட்ட அவிகேஷன் படிக்கிறா அவிகேஷன் அதுதா படிச்ச ஃபிளைட் ஓட்ட முடியு ஃபிளைட்ல வேல செய்ய முடியு
உனக்காச்சியு அவ்ளோ மார்க் எடுத்த அத போட்டது வேஸ்ட்டு எவ்ளோ மார்கெடுத்தாலு கொடுத்துற போறாங் இதுவ
அதுலா தெர்ல என்னா கதனு ஆமா இது ஏ தேவ இல்லாம இங்க வந்து சேந்துச்சுனு தெர்ல கலேஜ் பக்கத்லே இருக்கனாலனயா தெர்ல
அதுக் தெர்ல சேத்து வுட்டு இருக்கறாங்க என்னவோ என்ன கதையோ எதனா எது பிரச்சனைய தெர்ல
ம் இது என்னடா பிரச்சனை ஏதுமே இருக்கு அப்டே உம்ன்னு பாக்கு ஆ அப்டின்னு பாக்கு
ஆ அது ரியாக்ஷன் தான டேய் குடுக்கும் பாரு ஒரு ஒரு ரியா க்ஷன் நம்பளுக்கு ஒரு ரியாக்ஷனு அமைதியா இருக்கு டா அத பாத்தாலே
ஜெனித் ஜெனித் தா‌ அவ
ஜெனித் தா அதா கரெக்ட்டே ஜெனித்துக்கு சொன்ன போ போ உக்காந்துக்குவா பக்கத்துலே ஆ
உம்முன்னுவா ஆன்னுவா
ஃபர்ஸ்ட்டு இப்டினா அப்ப கூட அவ மதிக்க மாட்டா
அவன் ஆளு அ அது மாரி ஜாலியா பேசின்னு இருக்கு இப்பென்னா ஒரேடியா லவ் பண்றா போல ஹரிணிய
பண்ணினு தா இருக்கறானே அவ எப்போ வன்சு
புரில சண்டன்னு சொல்லி இருந்தா புரில டேய் நெட்டு கிடைக்கலடா உனக்கு ஒழுங்கா பேசு
தோ
ஆ சொல்லு
காலேஜ்க்கு போற ஒன்னா தா வந்துன்னுக்கிறாங்க பஸ்ஸுல
ஒன்னதா வராங்களா சா சான்றா சொன்னான எனக்கு சான்றா சொன்னா எனக்கு போம்போது இப்படி போயிறாங்கப்பா த பெரியப்பாலோ போய் போய்றாங்கோ வரும்போது ரெடில்ஸ் நடந்து வராங்கோ நா பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பே மச்சா
ஆ
மச்சான்னு கை காட்டுவான் அவரு அவரு திமுரு கு குள்ள பையன் தா
அவன் ஆளு பக்கத்துல உக்காந்து இருக்கு சேரி சேரி அதா சொல்லுவாங்க சான்றா அதுகப்மா இதுப்பன்ட்டு பே டேய்லியு கூட்னு வந்து உட்டு போறா போலருக்கு வெளிய எங்கனா போயிருப்பா பையன் பீச்சி எங்கனா நா வேற டீ கே எஸ் காலேஜ் சேந்துட்டனா நா எங்கடா கூட்டுன்னு போறாது அங்க இருந்து அவ சொல்லு
அங்கிருந்து எங்கேயு இல்ல ஒரே ஒரு ஹைவே இப்டிப்போன்னா அந்திரா போயிடுவ
பைப் பாஸ் ஏரி சென்னை வரணும் போல நான்னு இல்ல ரெட்டில்ஸ் வரணும் போலருக்கு அதா சென்னை இல்லனா ரெட்டில்ஸ் வரணும் போல இருக்குல்ல பெட்ரோல் செலவே ஆயரூபா ஆயிடும் போல நமக்கு ஆ
ஆ ஓ உள்ளகிதிர அந்த காலேஜா
அது வந்து எதனா கடைக்கு போன கூட கடையே
லீவு வேணா சொல்ட்டு தா கூட்னு போனே அதுவும் பஸ் வ பஸ்ஸு வர காலேஜு வரும் நா
நா எப்படி ஹலோ